ஹலோ
ஹலோ வணக்கங்க எப்டி இருக்கீங்க
உங்களுக்கு நா பேசுறது கேக்குதா நீங்க பேசுறது எனக் கேக்கல
நான் பேசுறது உங்களுக் கேக்கலையா ஹலோ
பா ஆ ஓகே ஓகே ஓகே ப்ரொசீட் பண்ணுங்க
ஆ கேக்குதா உங்ளுக்கு
ஆ கேக்குது கேக்குது
ஆ ஓகேங்க எப்டி இருக்கீங்க சாப்
ஆ நல் ஆ நல்லா இருக்கே நீங்க காலை உணவுலா முடிக் முடிச்சுட்டீங்ளா காலை உணவு
ஆ நா சாப்ட்ட எப்பவுமே நா டைமுக்கு கொஞ்சோ சாப்ட்டுருவே ஹெல்த் கான்சியஸ் கொஞ்ச இருக்கு
ஓகே ஓகே ஆ நானு அப்டிதா நைன் ஓ கிளாக் அட்டுஸ் பசங்கள பல் ஸ்கூலுக்கு அமிச்சிட்டு உடனடியா நானு சாப்டுருவ பிஃபோர் டென் ஓ கிளாக்குள்ள என்னுடைய எல்லா வேலையு முடிச்சிடுவ நானு அது ஒரு ஹெல்த் கான்ஷியஸ் சோ அந்த டாபிக் பத்தியே பேசலாமா உடல் நலம் பத்தி
ம் கண்டிப்
நீங்க நார் நீங்க ஒரு டே டே டு டே ஆக்டிவிட்டிஸா உடல் நலம் உங்க உடல பாத்துக்க என்னல்லா பண்ணுவீங்க
டே சில விஷயங்களை நம்ம கண்டனியூஸா ஃபாலோ பண்ண முடியாது ஆக்சுவலா என்னடோ குழந்தைங்களா ஸ்கூல் அனுப்பிட்டது அப்புற எப்போ நா ப்ரீயா இருப்ப இதுக்கப்புற கொஞ்ச விஷயங்கள்னா வீட்ல வேல செய்ய அந்த மாரி இருக்கும் மேக்சிமம் நம்மளோட ஹெல்த்ல கேர் எடுத்துக்காதாலே யாருன்னு கேட்டீங்கன்னா மேக்சிமம் மாம்ஸ் தா இருப்பாங்க அவங்கதா அவங்களோட ஹெல்த பாத்துக்கவே மாட்டாங்க குழந்தைங்களுக்காக கணவருக்காக அப்டி ஓடிட்டே இருக்கு கிராலுங்க கொஞ்ச நம்ம நம்மளுக்காக ஹெல்த் இஷ்யூஸ் வராம இருக்கணுன்றதுக்காண்டி ங்க ஹெல்தியான ஃபுட்டு் சாப்பறது நல்லா இருக்குனு நெனைக்கிறே இப்ப இருக்கிற காலகட்டத்துல மேக்சிமம பாத்தீங்கன்னா எல்லாரு வெளியில சாப்பறது பீஸா பர்கர் அந்த மாரி ஐட்டம் சாப்பிறதுனாலதா எல்லாருக்கு ஒடம்பு ஒடம்பு வந்து சின்ன பசங்களுக்கு கூட ரொம்ப வந்து உடல்நிலை குறைவு ஏற்பட்டு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு தா போட்டு நீங்க எப்டி இருப்பீங்க
அத்தா நா வந்து மின்னடி என்ன கம்பேர் பண்றதுக்கும் நா இப் போ நா ரொம்ப நெறையா மாறியிருக்கேன்னு தா சொல்ணு ஏன்னா நெறைய நானும் உடல் அ உடல் பாக்காததுனால நெறையா வந்து ஆ ஒரு என்ன சொல்றது உடல் நலந்தா நல்லா பாதிக்கப்பட்டிருக்கே அதனால நா இப்ப வந்து நெறைய காய்கறிகள் எடுத் துக்கிறது சிறுதானியங்கள் உணவா எடுத்துக்கிறது
இன்னர் அ புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் நறையா சாப்பிட்றது அந்த மாறி என்ன நா மாத்திக்கிட்டே பசங்களுக்கும் அதே மாறியே குடுக்கறதா நா முயற்சி பண்ணிட்டு இருக்கே கொஞ்சோ கொஞ்சமா அவங்களும் எடுத்துக்கிறாங்க மின்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக் கும் நெறைய வித்தியாசங்கள் இருக்கு என்னுடைய உணவு உடல் உணவு பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சோ அத இனா ஃபவ் மின்னாடி எல்லா ஜங்க் ஃபுட்ஸ் நறையா எடுத்துக்கிறத இப்ப கம்மி பண்ணியிருக்கே
துரித உணவுகள் உணவகங்கள்ல போய் சாப்பிட்றது அதெல்லா இப்ப நா வந்து கம்மி பண்ணியிருக்கே சோ அத மின்னடி கம்பேர் பண்றதுக்கு இப்ப நா கொஞ்சோ ரெடியூஸ் பண்ணியிருக்கே அப்படின்னு தா சொல்லணு
நீங்களும் போயி உணவகங்கள்ல போயி சாப்பிட்றது அதெல்லா ஃபாலோ பண்றீங்களா இப்பயு
கண்டிப்பா கெடையாது ஆனா இப்பவு ரேரு என்னால ரொம்ப முடியல வீட்ல ஏதும் சமைக்க முடியல அப்படின்னு பட்சத்துல எப்பவாது ஒரு ஒரு சில டைம்ல சாப்ட்ருக்கோ அ எங்களுக்கு எதுவோ நேச்சுரலாவே வெளில போயி சாப்ட்டா கொஞ்சோ செட் ஆகாது வீட்ல இருக்கிற உணவு உ சாப்ட்டு இந்த வீட்டு உணவு முறையிலயே சாப்ட்டதுனால வெளியில போயி சாப்பிட்றோனா ஹெல்த் இஷ்யூஸ் நெறையா வர ஆரம்பிக்கு அதனால நம்ம மோஸ்ட்லி நாங்க இது வரைக்கும் சாப்ட்டது இல்ல எப்பவாது ரேரா கொழந்தைங்களோட பர்டே நம்பளோட பர்டே அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் டேனா மட்டும் வெளியில போயி சாப்பறக்கு ட்ரை பண்ணுவாங்க ட்ரை பண்ணுவோ மேக்சிமம் தானே தவிர நறைய நாள் சாப்ட்டது இல்ல இப்போ இருக்கற காலகட்டத்துல நீங்க நெறைய பேரு கேட்டீங்கன்னா என்ன தெரியுமா சொல்வாங்க இது ஒரு பேஷனாவே ஆயிடிச்சி ஏ நால்லா வந்துட்டு வீக்லி டூ டேஸ் வெல்லதாப்பா என்னால முடியாது எனக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்கு என்னால வேல பாக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க பட்சில இப்ப கொஞ்சோ பரவாயில்லன்ற மாதிரியே தோணுது ஒரு சில பேர் பேசும்போது சொல்றாங்க இல்லப்பா நாங்க வீட்ல சமைச்சு சாப் புட்றோ எங்களுக்கு இது ஓகேவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க
அ பெரும்பாலும் இப்ப எல்லாரும் வந்து வீட்ல சமைச்சு சாப்புட்றதா விரும்புறாங்க ஆனா இன்னும் அந்த கொஞ்சோ இந்த ஜென்ரேஷன் ஜென்சின்னு சொல்ற அவங்கல்லா என்ன பண்றாங்கனா அந்த ஃபிரைடே சாட்டர்டே சண்டே இந்த வீக்கெண்ட்ஸ்ச பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா எல்லா உணவகங்கள்லயு கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும் நம்போ ஒரு அக்கேஷனலா போயி நம்போ நா ஒரு பர்டே செலிப்ரேஷன் பண்றதுக்கோ அப்டி ஒரு ஒரு நாள் போனாலு அன்னிக்கும் நம்மளால வந்து வெயிட் பண்ணி சாப்புட்ற மாறிதா இருக்கே ஒழிய அந்த இடத்துலலெல்லா வந்து உடனே மின்னடி நம்ம அந்த காலத்துல இருந்த போது போனோமா உக்காந்தமா சாப்ட்டமா வந்தமா அப்படிங்கிற மாறி இல்ல இப்பெல்லா சில உணவகங்கள்லா பாத்தா ஆ க்யூல வெயிட் பண்ணி சாப்பிட்றாங்க அதுவு இந்த வீக்கெண்ட்ஸ்லல்லா சொல்லவே வேண்டா நம்மலா போவே வேண்டாங்கிற மாரி தா இருக்கோ நம்ம வீட்லயே செஞ்சு சாப்ட்றல்லா இல்ல ஆர்டர் பண்ணி சாப்டறல்லா வீட்டுக்கு வர வச்சு அத மாரி நெலமதா இப்ப இருக்குன் நா ஃபீல் பண்ற அது இன்னு கொறையல ஆனா
நீங்க சொல்ற மாரி நாங்க எப்பவு ஒரு டைம் போகும்போது என்னப்பா இவங்களா வீட்ல சமைக்கவே மாட்டாங்களா ஏ இவ்ளோ பேரு நிக்கிறாங்க அப்டின்னுவ நீ என்ன சமைக்கலையா நீ எதுக்கு வந்திருக்க அத மாரிதா எல்லாரு வந்திருப்பாங்க அப்பின்னு கணவர் சொல்லுவாங்க ஆக்சுல அது உண்ம இல்லை எப்ப போனாலு நீங்க சொல்ற மாரி க்யூட்டு கூட்ட வந்து கியூ நிக்கறதில்ல ஒன்னவர் வெயிட் பண்ணி சாப்பிறாங்க அதுக்கு வீட்டுல போய் சாப்பிடலனந்தானே தோணு ஆனாலு நெறைய பேர் இருக்காங்க அதது ஆக்சுவலா நானே ஒரு ஃபுட் டி பட் அத விட எல்லாம் மோசமா இப்டி ஒன்னவர் வெயிட் பண்ணி சாப்பறது இல்ல வந்து புக் பண்ணி வச்சட்டு ஹோட்டல் உள்ள போய் உட்காந்துருக்கிறது சாப்பாடு சூடா வரணுன்றதாக அந்த அளவுக்கெல்லா மோசமான ஃபுட்டு் கெடையாது வீட்ல நல்ல சாப்பிடுவ நல்லது சாப்பணு அப்பன்னு நெனைக்கிற அந்த தா நாங்களே போய் வெயிட் பண்றதுக்கு பாக்கும் போது நீங்க சொன்ன மாதிரி நாங்க வெளியிலயே வந்திருக்கோ போயிட்டு இங்க வெயிட் பண்ற நேரத்துக்கு வீட்டுக்கே போயி தோச ஊத்தி சாப்பிட்டுர்லா வாங்க போயிலா அப்படின்னுட்டு
அதுதான் என்னோட நினைப்போ இங்க அதுவு இந்த சனி ஞாயிறு எல்லா கிழமைகள் எல்லாம பார்த்தோம்னா ஒரு மத்தியானமா இருக்கட்டு அதுவும் நைட் இரவு நேரங்கள்ல நிறைய கூட்டம் அப்டியே ஈமுக்கிற மாரி இருக்கிறாங்க ஏ நா அத தான் வீட்டல எங்க யாரும் சமைக்கவே மாட்டாங்க சென்னையில இருக்கிறவங்க அப்படி இன்ன முத்திர குத்துர மாரி ஆயிடுச்சு உள்ளு எங்க ஃபுல் கிராமத்துல இருந்துலா என்னோட ரிலேட்டிவ்ஸ் யெராச்சும் வந்தாங்கன்னா நீங்க யாரும் வீடல சமைக்க மாட்டீங்களா அந்த வீ கேன்ஸ்னா இவ்ளோ பேர் நிக்கிறாங்க அப்படிங்கிற மாரியே பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு சென்னை பீப்புள்ஸ்னா அந்த வீக்கெண்ட்ஸ் வந்து செல்ல சமைக்க மாட்டாங்க எல்லாரு வெல்ல அவங்களுக்கிருக்க அந்த ஒ ஒர்க் பண்ணி ஸ்ட்ரெஸ்ல அவங்க அத மாரி யோசிக்கலா ஆனா கொழந்தைங்கள கொழந்தைங்கள கூட்டிட்டு போய் இத வாங்கி கொடுக்குறோமே அது அதனால அவங்களுக்கு வந்து உடல் கெடுதலா அது நல்லதா எதுவுமே இப்ப இருக்கிற பேரண்டட்ஸ் பாக்குறாங்களா எனக்கு அதுவு தெரியமாட்டேங்குது வேற நம்மோட நம்மோட இத கொறச்சிக்கணு எ நம்ளோட ஸ்ரெஸ்ஸ கம்மி பண்ணணுனா ஃரைடே சாட்டடே சண்டே வெளியில போணு வெள்ல சாப்பணு வீட்ல எதுமே பண்ண கூடாது அப்படிங்கிற நெலைமைக்கு வந்துட்டாங்களோனு தோணுது இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லா
கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருமே அந்த மைண்ட் செட்ல தா இருக்காங்க கொழந்தைங்களோட உடல் நலத்த பத்தி யோசிச்சு வீட்ல சமச்சு சாப்பிடணுன்ற அளவுக்குல்லாம் இல்ல நானே இங்க சரியில்ல நா எங்கேந்து இதுங்கள பத்தி யோசிக்கிறது அப்பன்னு சொல் அளவுக்கு போயிருறாங்க நீங்க வந்துட்டு நா ஒரு என்னோட எனக்கு உடம்பு சரியில்ல நா ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்போ அப்போ அந்த டாக்டர் வந்து எனக்கு லிவர் ஃபேக்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க லிவர் ஃபேக்ட்ன்றது இப்ப சென்னையில வந்து பத்து பேர்ல எட்டு பேருக்கு இருக்கு இது பெரிய இஷ்யுவே கெடையாது அப்படின்றாங்க ஙே இது எதனால வருது அப்டின் சொல்லி கேக்கும்போதுதா அவ்ங்க சொன்னாங்க இத் அதிஹமா இந்த வெளில போய் சாப்று ஜங்க் ஃபுட்டால ஏற்பர்ற தா ஜங்க் ஃபுட்டுன்னா நீங்க வந்து ஹோட்டல்ல சாப்ற ஃபுட்டு அந்த மாதிரி மட்டு கடையாதே வீட்ல சாப்பற சிப்ஸு ஆயில் ஐட்டம் இந்ந மாத்ரி வர்றதுனால் தா ஏற்படுது இந் ஹாஸ்பிட்டல்ல டென் அ இப்போ பத்து பேர் குடுத்தாங்கன்னா எட்டு பேர்க்கு இந்த ப்ராப்ளவ் இருக்கு இது வந்து இப்போ எல்லார்க்கு இருக்ற மாத்ரி தா ஆய்டுச்சி அப்டின் சொல்றாங்க அதோட சேத்துட்டு எங்கன்னா ஒரு கொழந்த வந்து எனக்கு அ ஒரு கொழந்தைக்கு போய்ட்டு எப்டி அல்சர் வரு வயிறுப் புண்ணாயிடுச்சி அப்டின் சொல்லி சொல்றாங்க எதனால இந்த ப்ராப்ளம் வந்துச்சி வயிறு புண்ணாகி லிவ் இவர் வந்துகலி லிவர் ஃபேட்டு வர்றத்துக்கான காரண என்னன் கேக்கும்போது அந்த கொழந்த வந்து அதிகப்படியா இந்த குர்குரே உ ம் பு ச்சிப்ஸு இதெல்லா விக்கிதிங் இல்லையா கடைய்ல விக்கத் குத வாங்கி நறயா சாப்ட்ருக்காங்ளா அது நறயா சாப்ட்டதுனாலதா அந்த கொழந்தைக் வந்துட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வயிறு வலி வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ற அளவ்க் வந்துர்க்கு இது பெரியவங்ளுக் மட்டு இல்ல சின்னவங்ளுக்கு கூட வருதுன்றாங்க இதுக்கெல்லா காரணம் நம்ம உணவு முறைய மாத்றதும் நம்ம உணவு பழக்க வழக்கத்துல கொஞ்ச கவனத்த எடுத்துக்குறதுந்நா இன்னிக்கி ஃபாஸ்ட்டா ஓடிட்ருக்குற உலகத்துல யாரு அத எடுத்துக்கறதே கடையாது அத ஸ்டாட் பண்ண வேண்டிய்து நாம தான் நா நெனைப்பே ஏனா நாம தா ஃபஸ்ட்டு ஃபவ் அதுக்கான முக்கியத்துவத்த குடுக்ணும் வெளில சாப்ட கூடாதே நம்ம ஹெல்த் த்து நல்லா இருக்னு நம்ம கொழந்த நல்லா இருக்கணு கணவர் நல்லார்க்கனு நெனச்சி நாம தா அத ஃபஸ்ட்டு ஃபுட் ஸ்டெப் பெடுத்து வெக்கணு நெனக்றே நீங்க என்ன நெனக்றீங்க
அதேதா இப்ப கோ என் சமீபத்ல ஏ நீங்க சொன்ன மாரி ஏ கணவருக்கு செக் பண்ண போது அவ்ங்களுக்கு அந்த லிவர் ஃபேட் அந்த ஃபேட்டி லிவர்ங்கற ப்ராப்ளம் இருக்கு ஆனா அது அதுக்கப்றோ தா நா வந்து தீர்மானிச்சோ இத மாரி வெலி ஃபுட்டு துரித்த உணவுகள் நட் றைய ஆயில் போ ஃபுட்ஸ் வீட்ல செய்யற்துமே கம்மி பண்ணிட்டோ வெள்ள சாப்பற்த சுத்தமா அவாய்ட் பண்ணியாச்சு நமக்கு ஒண்ணு ஒரு ஹெல்த் இஷ்யூஸுன்னு வந்ததுக்கப்பறந்தா நம்ம மாறேமோ ஒழிய அதுவா நமக்குத் ஏ அது தோண மாட்டேங்குதுன் நமக் தெரில அது நம் பட்டாதா தெரியு அடிங்கிற மாரி ஒரு வீட்ல ஒருத்தவங்ளுக் இந்த மாரி வந்தோனே நம்ம மாற ஆரமிக்றோ எனக்குமே அதுதா கார்மோ ஏ ஹஸ்பண்டுக்கு அந்த ப்ராப்ளோ வந்ததுக்கப்பறோ சோப்பாய் இதெல்லா சாப்பறதுனால தா நமுக் இத மாரி ஆச்சோ நம்ம இத ஏ கம்மி பண்ண கூடாது அப்டி அதுக்கப்றந்தா அதல்லா விட்டுட்டு காய்கறிஹலா இப் எப் போ சாப்ட்டாலு காய்கறிஹளோட சாப்பறது ஒரு பு்ரோட்டின் ரிச் ஃபுட்ஸ் நறையா எடுத்துக்றது அத மாரி மாற ஆரம்ப்ச்சோ பசங்களுக்கூ அத நடமுறைப்படுத்த இப்ப இப்பதா நடமுறைப்படுத்திட்ருக்கோ ஆனா நம்போ நறைய் காலங்ள வேஸ் பண்ணிட்டோமோ அப்டின்னு எனக்கு தோணுது மின்னாடி எப ஒரு பத் ஒர் கல்யாய் பசங்களுக்கே பெரிய பையனுக்லா பத்து வர்ஷோ ஆச்சி அந்த ப ப ஒரு எட்டு வர்ஷோ நா அவனுக்கு அந்த மாரி ஃபுட்ஸ் குடுத்து நம்ப வேஸ் பண்ணிட்டோமோ அந்தப் பசங்கல மாறாம நமக் ஒண்ணு வந்ததுக்கப்பறந்தா நமக்கு தெரியுதோ அப்படிங்குற மாரி தோண ஆரம்பிச்சிருச்சு இதயே நம்ம மொதல்லயேஸ் தெய்யல அதுன அத ஒரு டியூ டோ அட்வர்டேஸ்மெண்ட்ஸா நம்ம அத பாக்குறதுனாலயா எதுனால நமக்கு அத சாப்பிட்ணு தோணுச்சு அதுவு நமக்கு என்னால ஆனா இப்பப்ப அத கம்மி பண்ணியாச்சு நீங்களு அத கம்மி பண்ணிட்டு பசங்களுக்கு நல்ல ஃபுட் தானே குடுத்துட்ருப்பீங்க இப்ப
கண்டிப்பா கண்டிப்பா இப்போ வந்து மேக்சிமம் இந்த சமச்சீர் உணவு பத்தி நெறையா விழிப்புணர்வுலா ஏற்ப் படுத்துற மாறியான அட்வடேஸ்மென்ட்லா வருது இல்லையா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு அடிட் ஆகுறதுக் காரணமே அட்வடேஸ்மெண்டுன்னு சொல்லுவே இப்ப வந்து நம்ம மோஸ்ட்லி என்ன பாக்குறமோ அதுதா வரு நா இப்ப கொஞ்சோ இந்த சம ச்சீர் உணவுகள பத்தி சர்ச் பண்றதுனால எனக் கு அதுதா வருது இப்ப நா இப்ப கொஞ்ச கொஞ்சமா நாங்களு அந்த பழக்கத்துக்கு மாறிட்டு இருக்கோ நம்ம இத பத்தி நெறைய பேசி
பேசிட்டோ நெனைக்கிறே இதோட இந்த உரையாடல முடிச்சுக்கலாமா
கண்டிப்பா இன்னொரு சந்தர்ப்போ கிடைக்கும் போது நம்ம கால் பண்லா பேசலா
ஓகே கே நன்றி